ஆ சொல்லுங்க தோலி எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேங்க தோலி நீங்க நல்லா இருக்கீங்ளா
உ நல்லா இருக்கே தோலி சாப்ட்டீங்ளா
சாப்டாச்சா நீங்க
உ சாப்டாச்சு தோலி
என்ன சாப்ட்டீங்க
இப்போ எறா கொலம்பு தோலி மதியோ எறா கொலம்பு உ ஆமா நீங்க என்ன சாப்ட்டீங்க
அ நாங்க வெளிய போனோ அதுனால சிக்கன் ரைஸ் சாப்ட்டோ
ஓகே தோலி
ஆ
இப்போ எதனா டூருக்கு எங்கன்னா போயிருக்கீங்ளா ஆமா தோலி கிளைமேட் நேத் இதுலா ஒரு மாரி இருக்கு இன்னிக்கு வெயில் அடிக்குது தோழி
இங்கதா கொஞ்ச லைட்டா வந்துருக்கு
ஓகே தோழி இப்ப நீங்க எ ப்டி டூருக்குல்லா எங்கனா போற ஐடியா இருக்கா?
நாங்க எங்கயு டூருக்லா போறதுல்லங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கறதுனால
ஓகே தோழி
எங்யாது சம் டைம் கோவில்க்கு போ கோயில்க்கு எங்கயா போவோ
ம் ம்
அப்பறொ கொஞ்ச
உங்க ஊர்ல ஃபெஸ்டிவல்லா வருமா தோழி
ஆவ் அவெங்கா நாம ஆ வரூ மாரியம்மன் மாரியம்மன்
என்னான்னா பண்ணுவா ங்க ம்
அ ஃபர்ஸ்ட் அதுவந்து கப் தருவாங்க அப்பறொ கெடா வெட் டுவாங்க அ அப்றோ பொங்கல் வ ச்சு மா வெளக்கு எடுப்பாங்க அத்து மூண் நாள் ஃபங்ஷன் முடுஞ்சுரு
ஓகே தோழி
நறையா பொம்ம கடைகள்லா நறையா வரு கொஞ்ச கிராமத்து சைடு இருக்கறதுனால கொ நல்லாருக்கு
ஓகே ஆமா கிராமத்துல இருந்தாலே நல்லா தா இருக்கு ஜாலியா இருக்கு சொந்தக்கார்லா வருவாங்க ரிலேட்டிவ்லா வருவாங்க
ஆமாங்க நம்ம சிட்டிக்குள்ள இருந்தொன்னா நம்ம மட்டுந்தா இருக்கலா
ஆமாமா
கிராமத்
வில்லேஜுல இந்தா ஆமா ஆமா ரிலே ட்டிவ்லா வருவாங்க அதுக்குன்னு தனியா மறுநாள் எட்த்து பீஃபு கறிலா செய்வாங்க
ஆமாங்கே
ஆமா அப்பறோ வயலுக்குலா போவாங்க கெணத்துல குளிப்பாங்க அவுங்க ஏனா சிட்டில இருந்து வருவாங்கல்ல அதனால அவுங்களு ஆமா ஆமா அதனால அவங்க ரொம்ப ஆசப்படுவாங்க கெணத்துக்கு போணு கொளத்துக்கு போணு அப் ப்பில்லா
ஆ
ச்சில இருக்கதுனால அவ்களுக்கு எதுமே தெரியாது வருவாங்க ஊருக்கு இந்த மாரி ஃபெஸ் ச்சிவல் அப்பலா வருவாங்க ஊர்லந்து வந்தாங்கனா அவுங்க மே அவுங்க மேக்சிமோ சென்னை அப்டிதா இருப்பாங்கள சிட்டில இருக்கோங்க அவங்களுக்குலா ஒண்ணுமே தெரியாது இங்க வந்த ஒன்னே இட்டுனு போங்க எங்கள கெணத்துக்கு வயலுக்குலா
ஆ ஆமா அவங்களுக்கு அத பாக்க எனமோ புதுசா பாக்குற மாரி ரொம்ப ஆ சிரியப்
இப்ப அதுவே நம் நம்பளுக்கு எப்டி இருக்கு நம்பளுக்கு சிட்டில போனா நம்பளுக்கு புதுசா இருக்கு எல்லாமே
ஆமாங்க ஆ எப்படி இருந்தாலு நம்ம கிராமத்துல இட இருந்துரலா சிட்டி லைஃப் கொஞ்சோ செட்வாதுனு வச்சு
ஆம் அப்டி சொல்ல இப்ப நம்ம அவுங்களுக்கு சிட்டில இருந்து வரவு நம்ம கிராமத்த அவுங்க ரசிப்பாங்க ஆனா நம்ப சிட்டில போனோனே நம்பெ எ இன்மே ரசிக்க முடியாது
ஆமா அங்க அவ்ளோ இதா இருக்காதுல்ல
ஆ இப்ப எல்லாமே வந்துச்சுல நம்ம அவ்ளோ போமாட்டோ வே கியே எங்கிமே பயப்படுவோ இங்க ரவுட்லேக் பாங்க அந்த மெரி இருக்குது அனால பயப்டுவோ பீச்சுக்குப்போவோ அவ்ளோ வோ நம்ம இருக் இருக்கிற எடத்துல பக்கத்துல எங்கனா பீச் இருந்தா அங்க போவோ அவ்ளோ நம்ம பீச்சு லைக் பண்ண மாட்டோ சிட்டிக்கு போனா மத்ததெல்லா ஏனா இங்க டிரரெஸ்சு கட அந்த மெரிதா அங்க இருக்குல நெறையோ
ஆமாங்க நம்ம இங்கெல்லா இயற்கையா இருக்கோ
ஆமா அங்க டேரே எப்டி சொல்றது ஃபுல்லா ரோடு மர எதுமே இருக் காது வெளி கூட வந்து ஒக் உக்கார முடியாது உள்ளேதா இருக் முடியு ஆமா இங்க தா பாருங்க வயல் இருக்கு வயலுல போய் நந்து போலா போய் கெணத்துல குளிக்கிராங்க அவுங்ளுக்கு சுமிங் கூல்டாருக்கு அது நல்லது இல்ல சுமிங்ஃபுல் நம்ளு குளிச்சா
ஆமாங்க நம்ம கொஞ்சோ எல்லா
சிறுநீர் கழிப்பாங்க ஆமா சிறுநீர் கழிப் பாங்க அவ்ங்க அதனால நம்ப சுமிங்ஃபுல் புடிக்காது இதுவே கெணரு கொளமாந் நம்போ குளிச்சிட்டு அவ்ங்க அதுதனே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க
ஆமாங்க நமக்கு வந்து இந்த லைஃப் தா நல்லாருக்கும் கிராமத்
ஆமா இப்டி நீங்க ஹெல்தி ஃபுட்டு உங்க பசங்ளுக்குலா செஞ்சு தருவீங்ளா அ
ஆ நாங்க மேக்சிமோ வெளிய போய்ட்டு சந்தைல மார்க்கெட்ல போய் காய் எதுவு வாங்க மாட்டோ முடிஞ்சளவுக்கு நம்ம வீட்ல இருக்றதே செஞ்
இனான செய்விங்க இப்ப ஸ்கூலுக்கு போறாங்க லன்சுக்கு ஸ்நாக்ஸ் இதெல்லா என்ன செஞ்சு குடுத்தானுப்புவீங்க
என்னா அதிகோ செய்ய மாட்டோ ஏதாவது ஈவினிங் டைம்ல பணியாரோ
ஓகே
ம் கேள் வரகு வச்சிட்டு அந்த கேழ்வரகு மாவு இருக்கில்லிங்ளா கேள்விப்பட்டுரு
ஆமா ஆமா
ஆ அது வச்சி எத் அதாவது இந்த அட மாரி சொய்வாங்க
ஆமாமா
ஆ அந்த மாரி எதாது
எனா நாங்ளே அ நாங்ளே அதுதா செய்வோ அட மரி அட சுடுவோ கஞ்சி செய்வோ அப்புறோ வீட்ல பால் வை மாவிட்ல அதுல அட சுடுவோ கோதுமாவுள அட சுடுவோ இந்த மாரி ஹெல்த்தி ஃபுட்டுல தா நம்ப சாப்புணு ஏன்னா நம்ம பேபி கொடுத்தோம்னா அது ஹெல்தி இல்லல ரைஸ்சு இந்த சிக்கனு அதெலா
ஆமாங்க
அதெல்லா நம்ப அவாய்ட் பண்ணிக்கணு பேபிக்கு இந்த விடேக் கெவுரு கெவுரு அப்புறோ உன்னொன்னு சொல் கெவுரு பால் அது எப்டி எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா
கே பாலுங்களா
ஆமா கெவுர் பால் எடுத்து அத குடுக்கணும்ன்றாங்க அது எப்டி எடுப்பாங்கன்னு தெரில
அது ஆமாங்க தெரில அது ப பச்சையா இருக்குங்க ஃபஸ்ட் நமக்
ஆமா அத வந்து அழு ஈ அத அலசிஎனா பண்ணணுமா அரி சின்னமா தண்ணி ஊத்தி அரிச்சு அத வெடி காட்னா அதா பாலா
ஆமாங்க அது கொஞ்சோ நல்லா ஆ அந்த கேழ்வரகு வந்து முத்துறதுக்கு முன்னாடியே அது ஸ்டேஜ்ல கலர் மாறுதுகு முன்னாடியே அத எடுத்து த்துருவாங்க அந்த பால் கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா நெல்லுல்லா
ஆமா ஆமா
ஆ அந்த மாரி சேர்லயே அத எடுத்து அதுக்கப்புறோ அத அரச்சு இது பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறே
இப்ப இது மொள கட்டி வைப்பாங்களே
ஆ ஆமாங்க அந்த மொளப்பாரின்னு சொல்லுவாங்கள
ஆமா அப்டி எடுப்பண்றாங்க
அப்டி கூட எடுப்பாங்க ஆனா இங்க அவ்ளோவா
எனக்கு சரியா தெரில சொன்னாங்க ட்ரை பண்ணு அது அதுக்கப்புறோ கோதும அட சுடுவோ நாங்க எல்லாமே செய்வோ கஞ்சி ப்ப அவ்ளோ செய்வோ கோதும கஞ்சி
ஆ பரவாயில்லங்க ஆ
சாப்டுவோ ஹெல்த்தியா ஃபுட் ஆனா எப்பயாச் ஒரு வாட்டி சாப்டலா இல்ல எப்பயாச்சு ஒரு வாட்டி ரைஸ் அந்த மாரி சாப்புலா நம்ம இப்ப ஒரு வாட்டி பேபிக்கு வாங்கி குடுத்த னா அதே பழக்கமாயிடு
ஆமாங்க அவங்க அப்புறோ அந்த டேஸ்ட் புடிச்சுிருச்சுன்னா கேபாங்கல்ல
ஆமா ரைஸ் சாப்டுப்பே இப்ப இருக்கவங்க எல்லாரு எப்டி ரைஸ் வேணு ரைஸ் வேணு பிரியாணி வேணு பிரியாணி வேணு அப்டின்றாங்க இப்ப நம்ம கடைல்லா போய் வாங்க முடியாதுல்ல பிரியாணி ரைஸ்லா அடிக்கடி கேட்டா
ஆமாயா அத டேஸ்ட் ஸ்ட் அவங்களுக்கு செட்ட ஆயிரு டேஸ்ட்காக பாப்பாங்க
ஆமா அவங்கன்னா நா போட்டு செய்வாங்கன்னு அப்டி தெரியவே தெரியாதுல்ல அதனால நம்ம நா பண்ணிகனு வீட்லயே ஆமா வீ வீட்லயே நம்ம பிரியாணி செஞ்சக்கலா அவங்க அஜின மோட்டோ அதிகமா போடுவாங்க நம்ப அத கம்மியா போட்டுகளா அதே மாரி வேற எப்டி சொல்றது அவங்க வேற எதுனா பண்ணுவாங்க வேற என்னானா மசாலாவு போடுவாங்க நம்ம வீட்டுல அந்த மாரி லா செய்ய மாட்டல நம்மளுக்கு புடிச்ச மசாலா போட்டு அப்டி நம்ம செய்ற மாரி எப்பவுமே சே ஆனா அவுங் உளுக்கு அந்த டேஸ்ட் புடிக்காது கடைல வாங்கி குடுக்குறது
ஆமாங்க அவங்க அது இயற்கையா நம்ம கொஞ்சோ ஹெல்தியா செஞ்சு தரோ அதுல டேஸ்டுகாக அவங்க போய்ட்டு அத சாப் ப்புரன் சொல்றாங்க நம்ம ஹெல்திய பாக் க்க மாட்டங்கிறாங்க
ஆமா ஆமா அத எப்பமே அவங்க எப்டி சொல்றது து அவங்க நம்ம ஹெல்தியா சாப்பனு நெனைப்போ ஆனா அவங்களுக்கு ஒரு நாள் கடைல இட்டுன்னு போய் வுட்டா அது சாப் அது வேணு இது வேணும்ன்றாங்கள
ஆமாங்க
அதெல்லா ச அப்டி கேட்ட ஒன்னயா எனக்கு இதா வேணு அன்னைக்கு வாங்கி குடுத்தீங்கள்ளயா அதுதா வேணு அப்டீன்றாங்க மறுபடியு
ஆமங்க அப்பறோ நம்ம ஒரு டைம் குடுத்துடோனா
ஆமா அதனால நம்ம வீட்லயே செஞ்சு குடுத்த தோம்னா அவங்க நல்லா சாப்டுவாங்க நல்லா இருக்கோ அந்த மாரி இது பண்ணுவாங் அ
வீட்லயே நம்ம எங்கங்க வெளிய எங்கயாது கூட்டிட்டு போறப்ப அப்றோ அவ்ஙக
ஆமா ஆமா இப்ப பீச்சல மீன் வரக்குறாங்க அந்த மீன் நம்மளுக்கு எப்டின்னு தெரி எப்டி சொல்றது அவங்க எத்தினி நாள் வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாதுல அதுவே நம்ப வீட்ல வச்சிருந்தா ஆமா அது அதுவே நம்மளே வீட்டுல வாங்கினு வந்து வச்சு வறுத்து குடுத்தா அத சாப்ட மாட்றாங்க ஏன்னா அதுல ஏதோ மசாலா போடுறாங்களா அது நல்லா இருக்கு கலர் நல்லா இருக் கு அப்டின்றாங்க ஆனா நம்மள பொறுத்தவரையு அது ஒடம்புக்கு ஹெல்தி இல்ல அன்ஹெல்தி அதனால அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது
ஆ நாங்களா இங்கயே ஆத்துல மீன் பிடிக்குவோ நல்லா இருக்கு நாங்களே தூண்டில் வச்சு மீன் பிடிப்போ சம்மையா இருக்கு என்ன நல்லா என்ஜாய் பண்லா லீவ் டைம்லா
ஆமா ஆமா இப் பயே இப்ப எப்டி சொல்றது இந்த வீட்ல இருந்தா நாங்க கூட கெணத்துல அந்த மாரி நாங்க பிடிக்க மாட்டோ மத்தவங்க பிடிப்பாங்களா ஏரி ரில அந்த மாரிலா
ஆமாங்க அந்த வல வச்சு
அந்த மாரிலா அவங்க புடிச்சாந்து குடுப்பாங்க ஆமா அந் அந்த மாரி புட்ச்சாந்து குடுக்கும்போது நம்மென்ன எப்டி சொ ஜிலேபி மீனு அதுலா டேஸ்ட்டா இருக்கு ஆனா அதெலா இவங்க லைக் பண்ண மாட்டாங்க ஏரி மீனு நல்லா இருக்காது சிட்டில இருக்கவங்களோ அதா சொல்லுவாங்க ஏரி மீன் ஏங்கக்கு அதெலா புடிக்காது
ஆமாங்க ஆமாங்க அ
அதுவே அவங்கனா பண்ணுவாங்க எங்கேயோ வச்சிருந்த மீன் ஒரு அஞ்சு நாள் பீரிசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க அத அவங்க என்ன பண்ணுவாங்க வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதா நல்லா இருக்கு
ஆமாங்க கடையில கொஞ்சம் மசாலா போடுறதுனால அவங்களுக்கு டேஸ்ட் தோட்டிக்கு எதிர்வு நம்ம இயற்கையா செய்யறதா புடிக்க மாட்டேங்குது ஆ சரிங்க தேக் யூ என்